ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா
கேக்குதா
ஹலோ கேக்குது வணக்கம் எப்டி இருக்கீங்க ஹலோ ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டாச்சு நீங்க
ம் நா நானு சாப்ட்ட இன்னைக்கு உங்க வீட்ல இன்னைக்கு இன்ன ஸ்பெஷல் என்ன
இன்னைக்கு தோச சட்னி உங்க வீட்ல எதாவ என்ன ஸ்பெஷல்
தா எங்க தேங்கா சட்னி எங்க வீட்ல வந்து பூரி அப்புறோ உருளக்கெழங்கு மசாலா பப்பாயா அப் புறோ கிரேப்ஸ் ஸ்நாக்ஸுக்கு ம் முடிச்சாச்சு
நாங்க லன்ச்சிக்கு வந்து இப்போ பிரியாணி சாப்புலானு இருக்கோ பிரியாணி பச்சடி
ஓ நீங்லாஸ் நீங்க செய்றீங்ளா இல்ல எப்புடி ஹோட்
இல்ல ஹோட்டல்லதா வாங்குறோ ஆர் ஆர் ஹோட்டுல்ல எங்க ஊர்ல அது ரொம்ப ஃபேமஸ்ஸான ஹோட்டல் சூப் புரா இருக்கு எல்லாமே ஃப்ரைடு ரைஸு சிக்கனு எல்லாமே சூப்புரா இரு
அ ஓ அதோட பிரைஸ் எப்டி இருக்கு ரீசனபுளா இருக்
ஆ ஆவரேஜாதா இருக்கு ஆவரேஜாதா இருக்கு
ஓ ஓகே ஓகே ஓகே உங்குளுக்கு சமைக்க தெரியுமா
ஆ நல்லா சமைப்ப
ஏ சூப்பர் என்ன மார்லா சமைப்பீங்க நீங்க
நா ஃப்ரைடுரைஸு சிக்கன் ரைஸ் அந்த மாரி சப்பாத்தி அதெல்லா நல்லா பண்ணுவ
ஓகே ஃப்ரைடு ரைஸ் நீங்க எப்டி பண்ணு வீங்க உங்க ரெசிபி கொஞ்சோ ஷேர் பண்ணுங்ள ஃப்ரைடுரைஸு ரெசிபி
ப்ரைட் ரைஸ்க்கா அ ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கிற வெஜிடேபுள்லா கட் பண்ணிக்குணு ஆ பீன்ஸு கேரட்டு கோஸ்
ஓ
அந்த மாரிலா கட் பண்ணிட்டு சாதோ எல்லா இது ஹாப்பிமானு ஒரு மசாலா வரோ ரெடிமேட் டா அத போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி செஞ்சிட்டா வரோ
ப்பிம்மா அது போடுறது அன் ஹெல்த்தி இல்லையா
அன் ஹெல்த்திதா இருந்தாலோ டேஸ்டுக்கு இருக்கட்டோல்ல
பட் ஹெல்த்துதானே முக்கியோ நம்ளுக்கு
ஆமா ஆமா
ஓகே ஓகே செரி அப்றோ சொல்லுங்க
அப்பறோ இப்பதா நேத்துதா ஒரு வண்டி வாங்கனோ புல்லட் ராயல் என்பீல்ட்ல
ஏ சூப்பர் ஆ என்ன கலரு
என்ன ரெட்
உங்களுக்கு வண்டி ஓட்ட புடிக்குமா ரைடிங்லா ரொம்ப புடிக்குமா
ஓட்ட ஓட்ட புடிக்கு
ஓ எனக்கு வந்து ஓட்ட பிடிக்காது பின்னாடி ஒக்காந்து வேடிக்க பாக்க எனக்கு ரொம்ப பிடிக்கு
ஓ
எனக்கு டூ வீலர் ரைடிங்னா எனக்கு ரொம்ப புடிக்கு ஆனா என என்னய நம் பி யாரு வண்டி தரமாட்டாங்க ஆனா ஓரளவுக்கு ஓட்டுவே ரொம்ப சூப்பரா ஓட்டுவேன்லா சொல்ல முடியாது ஓரளவு ஓட்டுவே ஏன்னா என்ன நம்பி யாரு தர மாட்டாங்க பின்னாடி ஒக்காந்துட்டே வேடிக்க பாக்க எனக்கு ரொம்ப பிடிக்கு உங்களுக்கு ஓட்ட புடிக்குமா இல்ல வேடிக்
எனக்கு ஓட்ட ம எனக்கு ஓட்டதா புடிக்கு லடாக் போனுன் ஆச லடாக் போனா
லடாக் ஓகே இப்ப எல்லாரு இப்ப இந்த அந்த ட்ரெண்டிங்கா போய்ட்ருக்காங்களே டூ வீலர் அப்டியே உலகத்த சுத்து
அங்கேதா
அந்த மாரி போணுனு ஆச உங்களுக்கு எப்டி அந்த ஆச வந்துச்சு எதனால வந்து ச்சு எத இன்ஸ்பயர் பண்ணிங்களா இல்ல
டி டி எஃப் வாசன் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இன்ஃபளயன்சர் அவரு அவர பாத்துதா நம்ளுக்கு அந்த ஆசலா வந்துது
ஓ சேரி செரி செரி ஒரு இப்ப நீங்க சப்போஸ் போறமாருந்தா நீங்க எப்டி போவீங்க ரூட் எல்லா உங்களுக்கு தெரியுமா
கூகுள் மேப் இருக்குல்ல
ஓ சரி இங்கருந்து எப்டி க்ராஸ் பண்ணுவீங்க தமிழ்நாடு பாடர் விட்டு நீங்க எப்டி க்ராஸ் பண்ணுவீங்க எதுலேருந்து ஜாயின் பண்ணுவீங்க
எல்லாத்துல ஹைவே தாங்க ஹைவேலயே போய்ட்லா
ஹைவேல இல்ல புரியது நீங்க சொல்றது எனக்கு புரியுது பட் கன்னியாகுமரில இருந்து போய் போலிங்களா எந்த தமிழ்நாடு பார்டர்லருந்து எதுலருந்து எங்க
கன்னியாகுமரி கன்னியாகுமாரி போயிட்டு அந்த பக்க அப்டியே போவேண்டியதுதா
ஓ ஓகே ஓகே ம் அங்க போய் என்ன சுத்தி பாக்கணும்ன்னனு ஆசையா இல்லை சும்மா ரைடு போனுண் ஆசையா ஓ சேரி சேரி லாங் ட்ரரைவ் போன்னுணா ரொம்ப பிடிக்கும்
ம்
ஓகே அதுக்கு தேவையானது அதுக்கு நீங்கள்ல்லா கொஞ்ச ப்ரிப்பு ப்ரி பிப்பேரா எடுத்து வச்சுப்பீங்களா என்ன மாரி பீரிப்பபர் எடுத்து வச்சுப்பீங்க அ ஓ பெட்ரோல் வந் து நம்ப நீங்க எப்படி எடுத்து வைக்க முடியும் அங்க அங்க பெட்ரோல் கட இருக்கு நீங்க பாட்டு
ஒரு சில இடத்துல ரேட்டு கம்மியா இருக்கலா ஒரு சில இடத்துல ரேட்டு அதிகமா இருக்கலா நம்மளுக்கு எங்க ரேட்டு கம்மியா இருக்கோ கேன்ல புடிச்சு வச்சுக்கலா
எனக்கு ஒரே டவுட்டு
சொல்லுங்க சொல்லுங்க
இப்போ பெட்ரோல் வில கம்மியா இருக்குன்னா அதோடைய தரம் குவாலிட்டி வந்து கம்மியா இருக் க்குனு சொல்றங்க அது உண்மையா பொய்யா
ஒவ்வொரு பெட்ரோல் பங்க் பொறுத்து இல்ல
சிலது வந்து கலப்படம் கலந்துடுறாங்க அ எங்க வீட்டுல ஆமா எங்க வீட்டுக்காரு சொன்னாரு ஆ ஒரு ஒரு பெட்ரோல் பங்க் போனோன்னா அது வந்து நம்ம யூஸ்வலா போற கிலோமீட்டர் விட அது கம்மியா காட்டும் அது கொஞ்சம் கலப்படமா இருக் க்கு இதே நம்ம வந்து நல்ல பெட்ரோல் அது போட்டோம்னா அது நல்லா ஓடும்ன்னு சொல்கிறாங்க அது உண்மை எனக்கு தெரியாத தா
கரெக்ட் தா கரெக்ட் தா நல்ல பெட்ரோல் போட்டா கொஞ்ச இன்னு நல்ல தூரமாவே போகும் ஒரு சில பெட்ரோல் பங்க் அள்ள அவங்க மெஷர்மெண்ட் வச்சு அங்கே வெளியே கப்பெல்லா வச்சருப்பாங்க அவங்க என்ன பெட்ரோல் யூஸ் பண்றாங்க எப்படி இருக்கு அத பாத்து நம்ம எங்க நல்லா இருக்கோ அது எக்ஸ்ட்ரா கேன் கூட நம்ம வச்சு புடிச்சிக்கலா இப்ப ஒரு சில இடத்துல பெட்ரோல் இருக்காது ஒரு சில இடத்துல அதிகமா இருக்கும் இல்ல தண்ணி கலந்துருக்கு
ம் தண்ணி கூட கலப்பாங்களா
இப்ப மழ பெஞ்சா தண்ணி உள்ள போகும் கண்டிப்பா பெட்ரோல் பங்க்ல உள்ள போகும்
ஓ அதனால எதோ வண்டி ஏதோ ஸ்ட்ரக் ஆகாதா பரவாயில்லயா ஓ ஆமா வண்டி தண்ணி பட்டுச்சுனா சீஸ் ஆகிடும் ஆனா பெட்ரோல்ல தண்ணி பட்டுச்சுனா கூட சீஸ் ஆகுமா
வண்டி வந்து பெட்ரோல்ல தண்ணி கலந்துச்சுன்னா வண்டி சீஸ் ஆகும்னு சொல்ல வர
ஓகே அப்போ அப்போ மழ பெய்யுது பெட்ரோல் பங்க் இது கொஞ்சம் உள்ளே போகுன்றிங்களா
ஆமா கண்டிப்பா போகு மழ பெய்யுமோ நீங்க பாத்தீங்க கனா அவ்வளவா பெட்ரோல் போட மாட்டாங்க யாரும்
ஓ சரி சரி இது எனக்கு வந்து இந்த நியூஸ் வந்து எனக்கு உண்மையாலுமே ஒரு புது நியூஸ் புது இன்பர்மேஷன்க் கூட நா சொல்லுவ நல்ல விஷயம் அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் நீ காரு ம் ம் எனக்கு டூவீலர் ஸ்கூட்டி ஓட்டுவே ஆனா எனக்கு ஸ்கூட்டி வந்து எப்படி இருக்கணும் நா எனக்கு லெஸ் வெயிட்டா இருக்கணும் அப்படியே ரொம்ப பாடி வெயிட்டாருந்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சைக்கிள் மாதிரி இருக்கணு லஸ் வெயிட்டா சும்மா சல்லு சல்லுன்னு திரும்பறதுக்கு அந்த மாதிரி பிடிக்கும் காரு ஓட்டணும்னு ஆ ச இல்ல நா ஆசையும் படல
ம்
உங்ளுக்கு பிடிக்குமா கார் ஓட்ட
ஆ பிடிக்கு பிடிக்கு
ஆனா இப்ப எங்க ஃபேம்லி வந்து கொஞ்சோ பெருசாய்டுச்சா டூ வீலர் வந்து எனக் பத் தவே மாட்டங்கிது
ம்
அதனால அட்லீஸ்ட் ஒரு செக்கெணண்டு காராச்சு வாங்கணுன் எனக்கொரு ஆச அது வாங்கிட்டு எங்க வீட்டுக் ஆமாமா எங்க வீட்டுக்காருக் வந்து கார்லா ஓட்ட தெரியாது ஆனா அவுரு வாய்லே காரு ஓட்டுவாரு து எனக்காக கார் நா வாங் வாங் காத வரயு தா எனக்கு வந்து பெரிய விஷ்யோ வாங்கிட்டேனா நா காரு டக்கு டக்குனு ஓட்டிருவே சின்ன வய்ஸ்லல்லா எனக் காரரு ரொம்ப பிடிக்கு அதனால நா காரு வந்து கார் மேல எனக்கொரு க்ரெஷ் இருக்கு அது இதுன் சொல்லுவாரு ஆனா ஓட்ட தெரியாது உங்ளுக்கு ஆசையா கார் மேல
ஆ நறையா
கார் ஓட்டுவீங்ளா இல்ல
ஆ ஓட்டுவங்க ஓ ஓட்டுவே ஓட்டுவே காரு ஓட்டுவே
இப்பல்லா டூ வீலர் லைசன்ஸ் ப்ளஸ் கார் லைசன்ஸ் ரெண்டு சேந்து காம்போ ஆஃபர் மாரி தராங்க ம்
த்தா நம்பளுக் ஈஸியா எடுத்தர்லா இல்ல தனி தனியா எடுக்கணு
ஆனா கரெக்ட்டு தா ஆனா அத டெச் வச்சிட்டே இருக்கணுல்ல
ஆ டெச் வெச்சிட்டே தா இருக்குனு
இல்லனா அப்பப்போ இப்ப காரு இப்ப நம்ப டூ வீலர்னா கூட பரவால்ல இப்ப காரு வந்து டச் ல இல்லனா அது மறந்துரு அப்பிடி சொல்றாங்க நீங்க எப்டி கர்ட்டா கத்துக்கிட்டு டச் வச்சிட்டே இருப்பீங்ளா இல்ல எப்பிடி
ஆமாமா அப்பப்போ ஓட்டுவே எங்க மாமாலா வெளிய போம்போது அப்டியே எனக்கு து குடுப் பாங்க நானு அப்டியே ஓட்ட ஓட்ட கத்துப்பே
ஓ அப்ப உங்க வீட்ல இருக்கு அத்னால் பிரச்சன இல்ல ஆ ஓ ராயல் என்ஃபீல்னா ரொம்ப புடிக்குமா ஓ சேரி சேரி என்ன கலர் வாங்கீர்க்கீங்க
அதா ரெட் கலர் சொன்னனே
ஆ ஆ ஆ அந்த புல்லட்லே ரொம்ப சவுண்டு வர மாரி இருக்கு அந்த மாரி எஃபெக்டிவா இல்ல நார்
இல்லல்ல நல்ல சவுண்டு தா அது
நல்ல சவு
எப்பமே புடு புடுன்னு சத்தோ வருல்ல அந்த சத்தோ வெச்சிருக்கோ சைலன்ஸர்ல
அ ஐயோ இந்த சவுண்டு ஒரு மாரியா இருக்கு
அதாங்க்கா கெத்து
அதுதா கெத்து தா ஓகே பட் அந்த சவுண்டு ஒரு மாரி மத்தவங்ள இரிட்டேட் பண்ணுல்ல வய்சானவங்க
அதெல்லா பாத்தா நம்பளால வண்டி ஓட்ட முடியுமா அந்த சவுண்டு கொசோ தா அந்த வண்டி
ஓ சேரி செரி செரி சேர் அதுல ஆனா அதுல போறதே தெரியாது ராயல் என்ஃபீல்ல
ஆமா அப்டியே மெதக்கலா
ஸ்மூத்தா இருக்லா உங்களுக்கு ரைடிங்க்கு நார்மல் வண்டிக்கு இந்த ராயல் என்பீல்டுக்கு என்ன வித்யாச நீங்க ஃபீல் பண்றீங்க என்னது பர்ஃபாமன்ஸா
ஓட்டுறதுக்குமா அது ஓட்டுறதுக்கு ஸ்கூட்டினா இப்ப நம்ம மேடு ஏறும் போதெல்லா அது ரொம்ப ஸ்மெதுவா போற மாரி இருக்கு ஆனா கீர் வண்டி பொருத்த வரைக்கு நம்போ போக போக அது ஸ்பீடாவு போகு நம்பளுக்கு நல்ல மைலேஜு கெடைக்கு அத் அதிகமா ஏனா அதுல கீர் எல்லா இருக்கறனால நம்மளுக்கு நல்லா ஓட்ட வரு ஈஸியா
புரியிது புரியிது கீர் வந்து நெறைய இருக்கு
ம்
ஆனா இது ரொம்ப அந்த கீர் போட்றது ரொம்ப கஷ்டமா இல்ல ஈஸ்
ஆமா ஆமா கொஞ்ச கால் வலிக்கு ரொம்ப தூரல்லா போனனா கை கை வலிக்கு கிளச்சு போடுமோ கை வலிக்கு கீர் போடுமோ கால் வலிக்கு
வ உண்மையாலுமே ரொம்ப ஹாடா ப்ரெஸ் பண்றதுனால வலிக்குமா
ஆ அவ்ளோ ஆடா இருக்காது நம்ம கீர் ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கனால வலிக்கு
ம் ஓகே ஓகே ஓகே ம் இங்கெல்லா சம்ம வெயில் அடிக்குது காலையில இருந்து உங்க ஊர்
இங்க ரெண்டு நாளா ஒரே மழ பெஞ்சிட்ருக்கு
ம் அப்ப இந்த கிளைமட்ட நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்ப கிளைமட் நல்லா என்ஜாய் பண்ணிங்க ஜாலியா ஏ சூப்பர் ஆ என்ன பஜ்ஜி
வாழக்கா
யார் போட்டாங்க ஓ அம்மா வீட்லயே இருக்காங்ளா
ஆமா வீட்ல தா இருப்பாங்க
சேரி செரி செரி எங்கேயு வேலைக்கு போலையா அம்மா
இல்ல இல்ல வேலைக்குல்லா போல
வீட்ல தா இருக்காங்க
ஆ
சூப்பர் நல்லா மழைக்கு அது நல்லா என்ஜாய் பண்றீங்க டீ காஃபில்லா குடிக்கிற பழக்க இருக்கா அ அந்த ஹாட் ட்ரிங்க்ஸ் ஹாட் வாட்டர் அந்த மாரி ஏதாச்சு குடிப்பீங்ளா அந்த கிரீன் டீ இப்ப டீ காபில்லா குடிக்கறது இல்ல
வெயிட் லாஸ் ஆகு நல்லா
ஆ ஓகே
நானு கொஞ்ச ஜிம்முக்கெல்லா போற
ஓ ஆமாவா ஜிம்முக்குல்லா போறீங்களா ஓகே ஓகே ஓ நல்ல விஷயோ ரொம்ப நல்ல விஷயோ ம் ஜிம்முக்குல்லா போறீங்க எப்டி டயடு ஃபுட் சாட் எல்லா கரெக்டா கண் கண்டினியூ பண்ணுவீங்ளா இல்ல எப்டி சாப்டுவீங்க நீங்க
வெளிய மட்டு வாங்கி சாப்ட தேவ இல்ல மத்தப்படி வீட்ல சாப்ட்டுக்கலா எது வேணாலு ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணு
ம் ஓகே ஜிம்ல வந்து நீங்க என்ன மாரி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க
ஒரு ஒரு நாளைக்கு ஒன்னு ஒன்னு இருக்கும் ஆம்ஸு
ம் இந்த டம்புள்ஸ் எனக்கு தெரிஞ்ச இந்த டம்பிள்ஸு அப்புற வெயிட் லிஃப்டிங் இருக்கு அப்புற இந்த வாக்கிங்கு இது இருக்கும் என்னது
ட்ரெட்மில் இருக்கு
த்ரெட்மில் இருக்கு ம் இத தவர வேறன் சேரி இப்போ நீங்க எதுக்கு வந்து ஜிம்முக்கு எந்த இதுக்காக ஜிம்முக்கு போறீங்க
நம்ம பாடிய ஃபிட்டா வச்சுக்கணுல
ஓகே இந்த சினிமால்லா காமிக்கிறாங்களே சிக்ஸ் பேக்ஸ்லா அதுக்காகவா இல்ல ஃபிட்னஸ்
அதுக்காக தா அதுக்காக தா எல்லாத்துக்கு தா
ஓ சேரி ரொம்ப சந்தோஷ நம்ப வந்து அடுத்த கால்ல வந்து நம்ப வந் து பேசலா ‌ரொம்ப நன்றி
ஓ தேங்க்யூ